ஆ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன்பா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கேன்
ஆ எப்டி போது பாப்பா அழுதாலா லாஸ்ட் டைம் பேசும்போது
ஆமா ஆமா அழுதுட்டு இருந்தா ம் அப்புறம் தா ஃபீட் பண்ணி தூங்க வச்சேன் இப்ப தூங்கிட்ருக்கா
ம் ம் ம்ம்
ம் உங்க பாப்பா என்ன பண்றா
பேபி அம்மா சாப்பாடு வீட்டு ஊட்டி ஊட்டி விட்டுட்டு இருங்காங்க பேத்திக்கு சாப்பாடு சாப்ட்டுட்டு இருக்கா பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுன்னதா பெரிய டாஸ்கா இருக்கே எனக்கு கொஞ்சோ ஒரு ஒடம்பு சரியில்லையா சரின்ட்டு நானு வந்து படுத்துருக்கே
ம்
அதோட ஆ அம்மா தா பாத்துட்டுருக்காங்க காலையிலேருந்து பேபியே கொஞ்சம் ரொம்ப சேட்ட பண்றாங்களா அதனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இன்னைக்கு இத்தன நாள் தெரியல இன்னைக்கு வந்து கொஞ்சோ இப்போ வந்து
அவங்களுக்கு ஒடம்பு முடியலால
ஆமா அதனால சொல்லிட்டு கொஞ்சோ ஒடம்பு டயடா இருக்கா பிள்ளைய அம்மா பாத்துட்ருக்குட்டு நா நம்ம வந்து அங்க போற வரைக்கு வந்து அழுவ மாட்டாங்க நம்ம வந்து கண்ணுல ப படாத வரைக்கு அழுவ மாட்டாங்க நம்ம சேரி சும்மா போய் பாப்போ என்ன பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு பாத்தா அங்க போ நல்லா நா வர வரைக்கு வெளாண்டுட்டுதா இருப்பாங்க வெளாண்டு ட்டு அம்மாட்ட வந்து இதுட்ட பெரிய அழகா நம்ம பாட்டு ஒண் ணியு ஒரு அழுவு வரு
ம்
பாத்த உடனே அழுக வரு அழுவாங்க அழுதுட்டு தூக்க சொல்லி சொல்லுவாங்க அதோட நம்ம வந்து அ முடிஞ்சிடு நம்ம வந்து ஃப்ரிடைமிங்லா அதுக்கப்றோ பாத்த உனே தூக்கிட்டு நம்ம உக்காந்துருக்க வேண்டியதுதா அந்தனால வந்து வெளியில போல ரூம்லயே உக்காந்து படுத்தருக்கே இங்க வெள்ல போனா வந்து பாப்பா பாத்துட்டு அழுவா
ம் ஓ ஓ ஒ இல்ல இல்ல இனிமேதா சாப்பணு நீங்க சாப்டாச்சா
ஆஹா இன்னு இல்லப்பா அம்மா நோம்பு தொறக்கதுக்காக ஸ் செஞ்சிருந்தாங்க ஸ்னாக்ஸு அது கொஞ்சோ சாப்ட்டு கொண்ட கடல வடலா செஞ்சாங்ளா கொஞ்சோ சாப்ட்டு ஃபுல்லா மந்தன இருக்க மாதிரி இருக்கு அதனால கொஞ்சோ லேட்டதா சாப்பறது
ம் ஓகே சிஸ்டர்
ஆம்மா அதோட ருக்க நீங்க
ம் நானு நிவேதா இன்னைக் ஏ எங்க மாமி மாமா எல்லாரு வெளியூர் போறாங்க அதனால இப்போ செஞ்சி செஞ்சு வச்ட்டு போவாங்க இட்லி சட்னி அந்த மாறி
பேபி வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியுமா உங்களால தனியா
ஆ அதுதா நாளைல இருந்து நானு எ ஹஸ்பண்டு பாக்கணு கொழந்த கொஞ்ச நாளைக்கு ஒன் வீக்கு போறாங்க அது வரைக்கு பாத்து க்கணு ம் அதா எப்டி பாக்க போறேன்னு தெரியல
ஆ அம்மா வீட்டுக்கு அங்க போலால இல்ல நீங்க கொஞ்சோ பக் க்கமா தான இருக்கு
அங்க போகலா எ தங்கச்சி இருக்கால்ல அங்க அவளுக்கு பாப்பா ஆச்சு
அதுவு சிரமமா இருக்கு அது மாதிரி
அங்க போகலா இப்ப கொஞ்சோ இஷ்யூஸா இருக்கு ஃபேமிலிக்குள்ள அதுனால இங்க இருக்க
ஆ அதுவு இல்லாம நீங்க தனியா இருந்துட்டு உங்ளுக்கு பாடி வீக்காருக்கு சமைக்கிறதுல்லா வந்து சான்ஸ் இல்ல சமச்சிட்டு யாராது சமச்சி குடுத்தா போட்டு சாப்பட்லான்ற மாரிதா இருக்கு
ஆமா என்ன இன்னு ஒரு டூ மந்த்ஸ் அப்டிதா அதுக்கப்புறமு பேபி இருக்குபோது ஹேண்டில் பண்ண கஷ்டந்தா நெனக் கிறனா நீங்க சொல்றத பாத்தா
ஆமா இல்ல நீங்க வந்து நா நெனப்ப சிக்ஸ் மந்த் வரைக் இப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கே தூங்க மாட்டாங்களே அப்டின் சொல்ட்டு இப்பல்லா வந்து அதுவே பரவால்ல இப்போ வந்து ஊற ஆரமிச்ச அதனால வந்து ரொம்ப கஷ்டமாருக்கு
ம் எ ஃப்ரெண்ட்ஸு அதா சொல் றாங்க ம் எப்பல்லா ச சமாளிச்சில்லா ஈஸியா ஒரு காட்டன் ஏ ஃப்ரெண்ஸ்கலா வந்து இப்போ ஒன் இயர் பேபி இருக்கு இன்னொருத்திக்கி ஒரு சிக்ஸ் மந்ஸு அதனால எல்லா சொ இப்பதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒ ட சும்மாவே பக்கத்திலே இருக்கணுன்றாங்க அப்டி சொல்லிட்டு வந்தாங்க நாளைக்கு நாளை கழிச்சு கிராஜுவேஷன்ல்லயா காலேஜ்ஜிக்கு போறோ அதா பிள்ளைய வச்சி பிள்ளைய வச்சிட்டு எப்டி வர போறோன் அப்டின் பொலம்பிட்டிருந்தாங்க
ஆமா கிராஜிவேஷன் அ வுங்ளுக்கு அப்போ போவீங்கதானே நீங்களு
ம் ஆமா
ஆம் ஆமா ரொம்ப நாள் கழிச்சி ஃரெண்ட்ஸல்லா மீட் பண்றது அது ஒரு ஜாலியா ப்பா இருக்கு என்ன பேபிஸ்ல்லா வச்சிக்கிட்டு அது கொஞ்ச செரமந்தா பிள்ளைங்கல பாக்கறது தா இல்ல வந்து நம்ம வந்து பழைய கதையெல்லா பேஸ் றதுக்கொள்றதுக் வந்து டைம் இருக்காது
ஆம்மா
அந்த மாதிரி சொல்லிட்டு
ம்
அதோட இன் இன்னகி எந்த இயர் பாஸ்ட்அவுட்டு ஒன் இயர் கழிச்சிதான குடுப்பாங்க
ஒன் இயர் கழிச்சி குடுப்பாங்க எங்களுக்கு வந்துட்டு மூனு வருஷொ இந்த வார்லா நடந்ததில்ல அந்த அத அதனால கொஞ்சொ போஸ்பான் பண்ணி இப்பதா ஜூனியர்ஸோட வக்கிறாங்க எங்ளுக்கு
அப்டியா எங்களுக்கு வந்து அந்த மாரிதா கொஞ்சொ போஸ்பான் ஆகிடிச்சி நாங்க வந்து கொரோனா டைமிங்ல இருந்ததுனால எங்களுக்கே எல்லாமே வந்து ஒன் இயர் கழிச்ச போஸ்ட்பன் ஆகி தா வந்து நடந்துச்சி த அதோட எங்ளுக் ஆனா ஜூனியரோட வக்கல எங்ளுக்குன் தனியா தா வச்சாங்க தனியா ஆ கான்வகேஷன் பில் பண்ணி தனியாவே வச்சாங்க ஆனாலுமே வந் அது ஒன் இயர் டிலேயா தா வந்து போச்சு
எங்களுக்கு இப்போ தேட் இயர் ஆக போது நாங் இப்பதா வக்கிறாங்க
ஏ அப்பா த்ரீ இயர்ஸா ஓ ரொம்ப டிலேதாப்பா ஒன் இயர்க்கே வந்து ஆ நா வந்து பேசிப்போ என்னடா அது இந்த மாரி இருக்கே ஏனா அடிக்கடி எங்களால மீட் பண்ண முடியாது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு திசைல இருப்பாங்க உள்ளூர் ஸ்கூல் உள்ளூர் காலேஜில் எட்டே தானே வந்து படிச்சோ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு எடொ ரெண்டு ரெண்டு பேரூ வேற வேற ஊரூ நா மொத்தொ ஆ
ம் ம் ம்
ஆறு பேரு அவுங்க வேற வேற எடத்துல இருகறதுனால பாக்கவு முடியாது கஷ்ட கான்வகேஷனா வச்சாலாது அந்த சாக்குல பாத்துக்லாமே அப்டின்னுட்டு ஒரு ஒருத்தவங்ளுக்கு அப்பதா வர கல்யாண ஆகிட்டு இருந்துச்சு ஒருத்த ஒரு ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து மேரேஜு லாஸ்ட் இயரு தேர்ட் இயரே வந்து கல்யாண ஆகிடுச்சு படிச்சுட்டு இருக்கு போதே அது அதுக்கப்பறொ அவ வந்து ப்ரெக்னன்ட் ஆயிட்டு அது ஒரு பெரிய பெருசா வரவே இல்ல காலேஜ் தேர்ட் இயர்க்கு அதோட கொரோனா வரை வந்துருச்சு வீட்லயே வந்து எக்ஸா எழுதிபுல்லா ஆயிடுச்சு பேபி போற வந்து அவங்களையு வந்து ட்வின்ஸா பாக்க போக முடியல ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு ஆம்பள ரெண்டுமே ஆம்பளை பிள்ளைங்க அழகா பாக்கவும் போகமும்ல சேரி பாக்கலாமே இந்த இதுலயாவது வந்தாங்கன்னா கடைசியில வந்து கான்வகேஷ அப்போ அவ வரலன்னு நெனைக்கிறே கான்வகேஷ அப்போ அப்போதேக்கு பேபிய வச் சீக்கர வர முடியலன்னு சொல்லிட்டு வரல போல அப்புறமா தா வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க இதே மாரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு வருசல மேரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸோடு மீட்ட மீட்ட பண்ணுறது நல்லா தா இருக்கு பேபிலா பிறந்ததுக்க அப்பறோ அதெல்லா இம்பாசிபிள் நாங்கலா வந்து அ போய்லேந்து ரொம்ப நாளா வந்து பிளான் போட்டுட்டே இருக்கோ எங்களாள நாங்கள வந்து சும்மா ஏதாவது வாங்க யார் வீட்டுக்காவது வாங்க அப்படிங்கற மாரியே சொல்லிட்டு சொன்னாலு வந்து ஒரு ஓரு ஓருதர்க்கும் ஒரு ஒரு வேல செல பேர் வந்து மாமியார் வீட்ல இருப்பாங்க அந்த அந்த நேரத்துல சில பேர் அம்மா வீட்டுல இருப்பாங்க ஒருத்தி மதுரைக்கு போயிட்டா ஓனா வந்து ஷாப்பு ஓப்பன் பண்ற்றாகன்னு சொல்லிட்டு மதுரை சைடு அங்க வந்து போய் செட்டல ஆயிட்டா அவள் எப்போ ஊருக்கு வருவானு தெரியாது இந்த மாரியு வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒருத்தி வந்து மதுரை போயிட்டா ஒருத்தி வந்து வெளிநாடு போயச்சு அப்டியே போயிடுச்சு நீட்ட பண்ணவே இல்லா இப்போ இடையில வந்து எல்லாரு வந்தாங்க ஒருத்தி வந்து பிரெக்னெட் ஆயிட்டா புல் அன் புல்லா உண்டாந்ததுனால வந்து அப்பயு வந்து மீட் பண்ண முடியல ஓ அதோட போயிடுச்சு மீட்டிங்கே வந்து ஃபுல்ல கேன்சல் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் மீட் பண்ணது எனக்கு வந்து மேரேஜ் கழிச் கழிச்சு அப்போதா பர்ஸ்ட் டைமா வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தே எல்லாரும் மீட் பண்லா வாங்க அப்டின்னு சொல்லிட்டு கூப்டாங்க என்னால வர முடியில ஏன்னா வந்து டேட் வந்து தள்ளி போயிருந்ததுனால வர முடி அப்டின் வன் சொல்லிட்டு சொன்ன நா சொன்னேன்னா அதனால ஓகே எல்லாரு வந்து என்னோட வீட்லயே மீட் பண்லா அப்டின்னு எல்லாருமே கெளம்பி ஃபுட்டு வந்து வெளியில ஆடர் பண்ணிட்டு எல்லாருமே கிளம்பி அழகா எங்க வீட்ல வந்து அழகா சாப் விட்டுட்டு ஈவினிங் வரைக்கு இருந்துட்டு சாய்ங்காலோ கிளம்பிட்டாங்க அது நல்லாதா இருந்துச்சு ஆமா உங்க கேங்ல எத்தன பேரு நீங்க எத்தன பேரு திக் ஃப்ரெண்ட்ஸு ம்
ம் உ ஒரு எல்லா ஒரு பொண்ணு சென்னை இன்னொரு ஏர்வாடி அப்புறோ இன்னொன்னு கடைநல்லூர் அந்த மாரி ஃடிப் அப்டி சொல்டே இனசா
அங்கேயு வந்து ஒரு ஒருத்தவ்ங்க ஒரு ஒரு ஊரு அந்த மாதிரி
ஆமா இப்பதா பாக்க போறோ டூ இயர்ஸ்க்கு அப்புறமே ம்
ஆமா அதோட பேபிலா பொறந்து
ம் நோ மெஷ்ஷ அதுவு டிஃப்ரெண்டா இருக்கு எல்லா பசங்களையு இப்பதா எ ஃப்ரெண்டுக்கு பைய பொற்திருக்குன்னு பாக்க போல நானு அப்ப கன்சீவ ஆயிருந்தே செரியப்போ இப்பதா போய் பாக்கண் அப்டி காலேஜ்ல பாத்துட்டு கொஞ்சோ நேரோ ஆவு கொஞ்ச ம் வீட் ட்லே இருந்துட்டு இப்பட்லா பாக்க போறோ ரொம்ப நாள் கழிச்சு
ஆமா அது ஒரு ஜாலியா தா இருக்கோ அதோட அதோட இல்லாம பேபி பொறந்ததுக்கப்புறோ தா வந்து ஒடம்புல இவ்ளோ ஹார்மோன் சேஞ்சஸ்ஸால வெயிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நெறைய வெயிட்டா போட்றது கொல்றது அந்த மாதிரி இருக்கோ நானோ பேபி பொறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோ வெயிட் கம்மியா இருந்த இப்போ வந்து பேபி பொறந்துட்ட எப்டி வெயிட் போட்டுச்சுன்னே தெர்ல சர்ருன்னு ஏறிடிச்சு வெயிட்டு
ம்
அதா நா அந்த ஃபீடிங்
அதா பேபி ஃபீடிங் டைம்ல ரொம்ப வெயிட்டு போடுது எனக்கு
ம்
ம் டெலிவரி எனக்கு பிரக்னன்ட்டா இருக்கும் போது வயிறு மட்டு தா பெருசா இருந்தது கை அங்கல்லா வெயிட்டு போடல ஃபீடிங் டைம்ல சாப்பாடு அப்டி சாப்டுங்க சாப்டுங்கன்னு குடு க்றாங்கல்ல
ஆமா அப்பா நெறைய பத் த்திய சாப்பாடு அதுவு இல்லாம பண்ணு ரஸ்க்கு அந்த மாரி சொல்லிட்டு நறைய பால் ரஸ் க் அந்த மாரி எடுத்துக்க சொல்லி சொல்லுவாங்க பால் இது சொரக் கோ பேபிக்கு மில்க்கு செக்ரேஷனுக்கு அது நல்லாரு க்கு அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க வரிசலா ஒன்னு ஒன்னா வந்து சாப்ட சொல்றதுலேயே நமக்கு வெயிட்டு போட்டுடோ நீங்க சொல்ற மாதிரி அதோட இல்லாம இப்போ வந்து ஒன் மந்த்து தான பா ஆகுது அ நீங்க கரெக்டா ஒர் டூ டூ த்ரீ மந்த்ஸ்ல வந்து த்ரீ மந்த்துக்கு மேல கொஞ்ச டிஃப் ப்ரெண்ட் வந்து தெரியோ கொஞ்சோ வந்து ஒடம்பு கரையோ ஏன்னா வந்து அப்போ பேபி கொஞ்சோ இ ப்போல்லா வந்து பேபியோட வயிறு ரொம்ப சின்னது இல்லப்பா அப்போ கொஞ்சோ வந்து பெருசா இருக் கும் மொதோ பேபி வந்து நல்ல சக் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க நெறைய வந்து பேபி வந்து மில்க்கு தேவப்படும் குடிப்பாங்க அ அப்ப வந்து கொஞ்சோ ஒடம்பு கரையு கரையு அதுக் கப்பறோ வந்து திரும்ப ஒரு ஒன்பது பத்து மாசத்துல வந்து ஃபுட் டுல்லா குடுக்க ஆரம்பிச்சுருவோல்ல ஃபுட்டுல்லா குடுக்கும் போது மெயின் சோர்ஸ் ஃபுட்டாருக்கு சைடுல தான நாம வந்து ஃபீட் பண்ணுவோ அந்த டைமிங்ல வந்து திரும்பியு வந்து வெயிட் கெயின் ஆகிடு கெய்னிங் வந்துரு நம்ம வ இது கொறச்ச வெயிட் எல்லாமே வந்து திரும்ப வந்து ஏரு அப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பேபிக்கு வந்து ஃபீட் பண்றதுனால டயட்டு இருக்க முடியாது சாப்ப சாப்பாடு கம்மியா சாப்ட்டா வந்து ஒரு மாரி கிறுகிறுன்னு வந்து வந்துரு நா திட்டமா சாப்ட்டா கொஞ்சோ வந்து கரெக்ட் டா இருக்கு சில பேருக்கு மயக்கொல்லா வந்துரு சொ அந்த மாத்ரி இருக்கு நம்ளால அது ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சோ பசிக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது பசி வந்து கொஞ்சோ வந்து எக்ஸ்ட்ரா வரு அதுதா என்ன பண்றதுன்னு தெரியல வெயிட்டு கொறக் கினோ இன்னோ ஒரு ஹாஃபா சிக்ஸ் மந்த்து கழிச்சு வெயிட் கம்மிப்ப